ம் சொல்லுங்க
அ போனட்ட ஒருப் பொண்ணு வந்து பெரியப் பொண்ணு வந்து எயி்த்து சின்னப் பொண்ணு வந்து ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ படிச்சா அவெ ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிறப்போ ஃபோர்த்து படிக்கிறப்ப பொண்ணு வந்து ஹிந்தி டியூஷன் போறம்போது பேக எங்க வீட்ல அஞ்சு மணிக்கிலா வெச்ட்டுப் போயிருவா பேக மட்டு
ம்
திக்குரிய தி்ங்ஸ மட்டுப் பக்கத்துலதாம் போவா அது ஹிந்திக் போயிட்டு வருவா இப்ப ஹிந்திக்கு வரம்மோதே என்னப் பண்ணுவாங்கனா அந்தப் பெரிய பொண்ண கூட்டுட்டு வருவாங்க ஆற்ரைக்கு வரம் போது ஹிந்தில போய் இவள போய் பிக்கப் பண்ட்டு பெரிய பொண்ண வீட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க இந்த பிக்கப் பண்ணிட்டு வர நேரத்தில இந்த சின்ன க்கு வேண்டிய காஃபி பாலு எல்லா கொண்டு வருவாங்க சேரி ஓக் கே வெளிய வச்சு குடுங்க ஒங்க பொண்ணுக்கு குடுக்க போறீங்க ஓகேங்ளா
ம்
குடுத்துட்டு அவ கரெக்டா சாப்ட்டாளான்ட்டு நம்மகிட்ட திருப்பி வேற கேப் பாங்க அத்தனைக்கி ஃபோ ஃபிஃப்து படிக்கிற பொண்ணு பெரிய பொண்ணு செம தெளிவான பொண்ணு தா
ம்
சே இது அப்பறம் ஃபோன் அடிச்சு சொல்லுவாங்ங கேட்பாங்ங திருப்பி அவுங்க கட வச்சிருக் காவுங்க அந்த ஒரு இந்த ஏரியால கொஞ்ச ஃபேமஸான கட வேற அவுங்க என் நேரமு கொஞ்சொ க்ரௌடு இருந்துகிட்டே தா இருக்கூ
ம்
அது இந்த சீசன் டைம் இந்த கிஷ்ண ஜெயந்தி தீபாவளி பொங்கல் அப்பெல்லா பிள்ளையவே மறந்துட்டாங்ஙப்பா அந்த புள்ளங்ங எங்க வீட்லேதா இருக்கு
ம்
ஒரு அ தி கிஷ்ண ஜெயந்தி அப்ப நல்ல பிஸ்னஸ் போல அவுங்களுக்கு அதா அவுங்களுக்கு எப்பயு ஓட்ற டைம் போல ஆ அந்த ஒம்போது மணி வரயு ஆச் சு அவுங்க அம்மாவுக்கு போட்றே அவுங்க அம்மா எடுக்கவே இல்ல
ம்
என்னடா உங்க அம்மா போனடுக்காங்க சரி உங்க அப்பா நம்பர் தெரியுமாபுள்ள உங்க அப்பா நம்பர் கூப்பிட்டா அவுங்களு எடுக் க்கல நா எனக்கு து ஒரு மாரி ஆச்சு நம்மளும் எங்க குட்டிள்ள ரெண்டுமே அப்ப அவ யூ கே ஜி அவன் ஃபஸ் ஸ்டாண்டடு ரெண்டும் குட்டி புள்ளைங்க ரெண்டும் செரி என்ன நானும் வீட்ல தோச தோச ஊத்தி தக்காளி சட்னி ஏதோ சம்திங் வைக்கிட்டு எம்பிள்ளைகளுக்கு குடுத்துட்டே அதுக அக்கா அப்பாக்கு ஃபோன் போடுங்க ஃபோன் போடுங்க ஃபோன் போட்டா எடுக்கவே மாட்டுறார் சரி நீங்க ரெண்டு தோச ஆளுக்கு ரெண்டு தோச ஊத்துனா அவ்ள்க நமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஊத்தி ஊத்தி வேற பழகிட்டு பெரிய பிள்ளைகளுக்கு ஊத்துனா சாப்ட்டுகிட்டே இருக்காளுக
ம்
அ அவ்ள்களும் அவுளுக அந்த பசில இருக் காளுக அந்த ஒம்போது மணி ஆயிருச்சு இவ்ள தூரோ இருந்தோ நி ரெண்டு தோச செரி ஒரு எடத்துக்கு போயிருக்கோ பிள்ளைங்க கொஞ்ச நாசுக்கா ரெண்டு தோச ஓகே சொல்லிருவாளுகன்னு பாத்தா ஓகே சுட்டு சுட சுட்டு கிட்டே அல்ல வேலிக்கு அண்ணிக்கின் பாத்து நா மாவாட்டினனால பிரச்சன இல்ல
ம்
ஊத்தி செரி ஓகே பிள்ளைங்கதா சாப்பிடுதுக நம்ம குடுத்துட்டோ ஆ ஆஸ்ய பேரன்ஸா ஒரு பத்து கால் பண்ணிருக்கோல என்ன ஏதுனாவ்து கேக்குறாங்களா
இல்ல சில பேரண்ட்ஸ் இப்டித்தா இருக்குறாங்க ரொம்ப இதா எப்டிதா அப்டி இருக்காங்கன்னே தெரில நம்மலா எங்க போனாலு நம்ம புள்ளைைகல மடில கட்டிட்டு போற மாரி இருக்குது சில பேரண்ட்ஸ் எல்லா எதையுமே கண்டுக்காம எப்டி என்னதா அப்டி என்ன அவுங்க ஒழைக்கிறாங்க
திருப்பி ஒரு பத் த்து மணிக்கு அவுங்க டேடி கூப்புறாரு இது ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு நீங்க யாருங்கன்னு கேக்குறாங்க
ம்
எங்க இந்த மாரி நாங்க டியூஷன்ல இருந்து கூப்பறோ உங்க பிள்ளை ஏ பிள்ளைங் வீட்டுக்கு இன்னு போகவே இல்லையா
ஆ
அப்பிடிங்கறாரு எனக்கு ஷாக் ஆயிரிச்சி இல்ல நா இங்கதா பிள்ளைங்க இருக்காங்க வந்து கொஞ்சோ கூ ட்டுற்ப்போங்களே அப்டின்னா அப்புறோ அவங்க அப்பா வர்றாங்க அவங்க சி அவங்க அம்மா அடுத்த நாள் காலையில எனக்கு ஃபோன் பண்றாங்க சிஸ்டர் நீங்க கூப்பிட்ருந்தீங்க என்ன விஷ்யோ க்கா இந்த மாரி பிள்ளைகளுக்கு வந்து கூப்பிடவே நீங்க வரவே இல்ல ஆமாக்கா நானு கடவரையில இருந்தே பிஸில மறந்துட்டே அப்டிங்கறாங்க பிள்ளைங்களா போயிருவாங்கன் நெனைச்சே அட்லீஸ் நீங்க நீங்க ரெகுலரா கூப் ப்பட வந்து பழகிட்டாங்க நமக் ரெ எ ரெண்டு பொம்பள பிள்ளைங்க நம்ம சேஃப்தா பக்கணு நீ என்னபா அனுப்பிட் திருப்பி கேப்பா அது நைட் டை பொம்பள பிள்ளைகள எப்பிடி அனுப்புறது கொஞ்சோ அவ கொஞ்ச பெரிய பொண்ணாவு இருக்கா
எனக்குல்லா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பக்கத்தூர்ல இருந்து வருவாயிங்க சைக்கிள்ல வருங்க பாத் த்துகங்க அது அந்த சைட்ல்லா பாத்தீங்கன்னா வ வ இது சுடுகாடெல்லா தாண்டி போகணு தோட்டமா இருக்கு பாத்துக்கங்க இந்த தடவை எல்லா தய்வு செய்து வராதீங்கப்பான்ட நானே வராதிங்ன்டே ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா என்னென்னவோலா நமைக்
கட ஆ நானா கடசியில இப்ப அந்த பொண்ண வேணான்ட்டே நானு அவுங்க ஒரு தடவ நா பழ நம ஒரு தடவ அவங்க வச்சி பழக்கனது தீபாவளி டைமு அதே பண்ணிட்டாங்க
ஆ
பாத்தே இது நமக்கு சரிப்பட்டு வராது ஏ வீட்டுக்காரு கொஞ்சோ மூஞ்சிய என்னடா பெரி க சின்ன பிள்ளைங்கனா கூட ஒன்னு தெரியது பசங்க இருக்காங்க அவர் இருக்காங்க இருந்துட் போலா பெரிய பொண்ணு இருக்கா அவ்ளு எவ்ளோ நேரோ இப்டி நெலிஞ்சிகிட்டே உக்காந்துருப்பா
இல்ல அதுகளு பாவோ தூங்கணு படுக்கணு அதுல காலையில போனது அவங்க பேரண்ஸ்க்கு அதெல்லா தெரிய மாட்டது பிள்ளைங்க இப்டி இருக்காங்க அப்டி
ஆஃபேலி முடிஞ்சி அப்டி ஜ வரம்போது ஏக்கா நானு கொஞ்சோ எயித்தக்கு எடுக்கலக்கா இந்த தொட்டோ ஆ நீங்க வேணா வேற டியூஷன் பத்து கோங்க என்ன சொல்ல முடியு நவனன அந்த பொண்ணுக்குன் எடுக்கணு சொல்ல முடியல
ஆ
என்ன சொல்றனே தெரியாம அப்புறோ அந்த பொண்ணுங்கல நானாதா வேணான்னே ஏன்னா எனக்கு மறந்துறாங்க அதுக்கடுத்து நா யோசிபாத்தா நியூ இயர் இருக்கு பொங்கல் இருக்கு
ம்
நம்பளே வச்சி நம்ம ரெண்டு பிள்ளையு சேத்து தத்தெடுத்துக்கோ போலையோ அப்டின் நெனச்சிட்டே நானு
இல்ல இவிங்க குடுக்குற இந்த காசுக்கு நம்ம என்னவோ என்னவோ இந்த வேல பாக்குற மாரி
இப்பா ரொம்ப டேக்கர் மாரி நடத்துறாங்க டியூஷன் டியூஷனா பாக்க மாட்டறாங்க
ஆ அதுதா சொல்றே அத என்னோ ப ஸ்கூல் மாரி நம்ம வச்சி ஸ்கூல் வைக்கிற மாரி தச்சி வச்சி நடத்துற மாரி அவிங்க வந்து நெனச்சிக்கிட்டு உக்காந்துருக்கு
ஒரு சில பேரன்ஸ்ஸா டியூஷன்னா டியூஷன்ன எ பிள்ள படிச்சா போது ஹோம்ர் எழுதுங்குக்கா போதுக்கா அ கூட்டு போடுறது அப்டின்ப்பாங்க
எல்லா பக்கத்து வீட்டு்லதா எங்க வீட்டுலல்லா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கத்துல தா என் பாப்பா கூட தா வருவா ஃபோர் தேர்ட்டிக்கு வருவா நா சொல்றே ஃபோர் தேர்ட்டிக்குல்லா வந்துடுறரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள உள்ள இருக்கணு அப்டின்னு நா சொல்லிருக்கே ஃபைவ் தேர்டிக்கு வந்தேன்னா ஒரு செவன் தேட்டி இல்ல எய்ட்ஓகிளாக்ல நீங்க கிளம்பிருங்க அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்கே டெய்லியு லேட்டு பாத் துக்காக அது டெய்லி ஏ லேட்டா வர லேட்டா வரணு கேக்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சா அதனால வந்து வர்ல அ அதனால நாங்க வர்ல நாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா இருந்துக்கோ எனக்கு ஒண்ணு அப்படி ஒண்ணு நீ இங்க வந்துதா எனக்கு ஆக போறதல்லா கடையாது படிக்கணும்னா வா இல்லாட்டி வீட்ல இருந்து நீ நீ ஏ என்ன நா ன கே ட்ர போறேனா இல்ல நீ படிச்சு எனக்கு என்னு செய்ய போறியா பக்கத்து வீடுத்தனைக்கு
கேள்வியே கேக்க மாட்டறாங்க ஸ்கூல்ல மட்டு இவங்க தெகத்தி நின்னுட்டு
ஆ அதங்க இப்ப எப்பா ஸ்கூ நா கேட்டே அந்த அவங்க அம்மா கிட்ட இப்ப ஸ்கூலுக்குல்லா டேய்லி லேட்ட போனா ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேக்க மாட்டங்களா ஏ டெய்லி லேட்டா வறனு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டுனா சரி பரவாயில்ல போனா போகுது சொல்வ டெய்லியு வர்ற ஒரு மணி நேரோ ட்ரெஸ் மாத்திட்டி குடிச்சு வரதுக்கு ஒரு மணி நேரமாப்பாகு அப்டின்னே இல்ல ஏ டியூஷனுக்கு வர்லன்னு ட்டா இல்ல அ டெய்லியு வந்து கனிஷ்கா எ பாப்பா பேரு கனிஷ்கா பாப்பா வந்து டெய்லியு நிக்க நிக்க விடுதா எதுக்கு நிக்க விடுதுன்னு கேட்டியாப்பா அப்டின்னே இல்ல லேட்டா வருது எதுக் ப்பா லேட்டா வருது அப்டின்னா அதுக்கு பதில் வர்ல நா வந்து ஒன்னார் டைம் இருக்கு உங்களுக்கு பாப்பாவு எல்லாரு சேர்ந்துதா ஒன்னா வரீங்க
உனக்குல்லா எடுத்தப்பல்லா ரொம்ப பிரச்சன பண்ணிட்டேங்கக்கா பசங்களு கேர்ள்ஸ்சு வந்தப் அல்லா ரொம்ப பிரச்சன வந்துருச்சு
ம் எனக்கு அந்த பிரச்சன இல்ல ஏன்னா எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஸ்ட்டிக்ட்டா இருப்பாரு அதனால அவருக்கு கொஞ்சோ பயப் ப்பிடுவாங்க ஆ பிளஸ் வந்துமே அவர் கெளம்பு போது வந்து அவரு கவனிச்சுட்டு தா இருப்பாரு எங்கேயாவது வெளியில அவெ அந்த தெருவ விட்டு வேற எங்கேயாவது போனாங்க அப்டின்னா கூப்ட்ருவாரு இங்க வா வீடு எந்த சைடு இருக்கு எந்த பக்கோ போடு அந்த சைடு போ வீட்டுக்கு போயிட்டு நீ எங்க வேணாலுப்போ கடைக்கு போறது வைக்கிறது இதெல்லா இருக்கக் கூடாது கரெக்டா அந்த விற நேரோ எப்டியு வந்துருவாரு எங்க பப்பி ஒண்ணு இருக்கு அத வெளியில கூட்டு போவாரு அத கரெக்ட் சொல்லிருவாரு அதே மாதரி கேர்ள்ஸ்னா கம்பல்சரி வந்து கூட்டிட்டு போ சொல்லு அப்டின்னு சொல்லிருவாரு
ஆ மொத ஒரு ஃபஸ்ட் வந்து ந மீ ஸ்டார்ட் ட்ங்ல ட்யூஷன் எடுலாம்னு நனைக்கமோ சின்ன பிள்ளங்கள தா நா ஹேண்டல் பண்ண முடியாதுன்னு நினச்சுட் பெரியபிள்ளைளுக்கு எடுத்துருவோ அப்டினு நெனச்சு ச்சே ஆனா அப்புற தா தெரிஞ்சிச்சு சின்ன பிள்ளைய கூட நம்ம ஹேண்டில் பண்ணிடலா பெரிய பிள்ளய தான்ங் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கறத அதுக்கப்புரோ தா நா நறைய
அதுவு உண்ம தாங்க நா தா ஸ்கூல்ல வேல பாக்கும்போது இவிங்கிள வந்து கண்டுக்காம விட்டுறணு நம்ம ரொம்ப நம்ம எது பண்ணோ அப்டின்னா ந நம்மளதா ஒரு மாரி
ஸ்கூ வீட்ல இருந்து தெரியாம ஃபோன் கொண்டு வரேன்றாங்கே அப்புறோ பாத்தா இது என்னோட ஃபோனுன்றாயங்க திடீர்னு ஒரு ஃபோன் வருதுக்கா போயிட்டு வந்துறேன்பாய்ங்க
ம் எங்களுக்குலா கடைல இருந்தனால இந்த மெசேஜ் ஒரு பாத்துக்கங்க கடையில இருந்து அக்கா இந்த கடக்காரவங்க அக்கா அந்த மாரி இந்த பிள்ளைங்க வந்து சாக்லேட் வாங்கச்சுங்க ஒரு பையன் வந்து நீனா அந்த பையன் வந்து சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு ஆனா நா கேக்க மாட்டே கேக்குறக்கு முன்னாடி அவளுகளே சொல்லிருவாள்க அக்கா நாங்க வந்துட்டு இருந்தோங்கா ஒருத்த வந்து எங்க ஊருதேங்க்கா ஒரு சாக்லேட் கொடுத்தான்கா அதாவது நா கேட்டுருவேன்னு நனைச்சிட்டு எப்படினா எனக்கு மெசேஜ் வந்துரும்னு தெரியு அவிகளுக்கு அ அந்த கடக்கார கடக்கார அண்ணா வந்து பாத்துட்டாங்கக்கா அந்த பையன்ட்ட
ஆனா என்ட அந்த ஒரு மூணு வருஷமா ஒரு பையன் இருக்கான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கு இப்ப அவன் டென்த் வந்துட்டா ஆனாலு என்ட தா வர்றேன்ட்டு வர்ற அவன் தான் சொல்லுவா எப் எப்டி தா உங்க நீங்க வீட்டுக்குள்ளேயே தா இருக்கீங்க ஆனா வெளியே என்ன நடக்குதுங்கிறது மட்டும் உங்களுக்கு மட்டும் எப்டி தெரியுது கரெக்டா சொல்றீங்கன்னா இந்த தெருல இந்த தெரு வழியா வரே அந்த தெரு வழியா வர்றது நீங்க எப்டி கண்டுபிடிச்சீங்க நீங்க எப்டி நானு அந்த பொண்ணுட்ட பேசுன நீங்க கண்டுபிடிச்சீங்க ஏய் நா ஒன்னு சி ல நேரொ போட்டு வாங்கியிருப்பே டேய் உண்மை சொல்றா அந்த பொண்ணு ஓன் ஆள்ழ்தான அப்டின்னா எக்கா இல்லக்கா சும்மா பேசுனேன் அப்டி ஏய் பாத்தியா இப்ப உண்ம வந்துச்சா அப்ப நீ பேசியிருக்க எப்ப பேசுன அப்படின்பே நானு ஆனா நீங்க தான்
மத்த எல்லாத்தையும் சொல்லுவாய்ங் பசங்க ஏ பாப்பாவ தங்கச்சி தங்கச்சின் தான் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் லெவன்த் படிக்கிறாங்க எல்லார் எல்லா டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் எடுத்தாரு ரெண்டு வருஷம் டென்த்து முடிச்ச பசங்க எல்லாருமே ரொம்ப குளோஸா இருப்பாய்ங்க நம்மளுக்கு
அ அ
ம் ம்
சூப்பரா இருக்கும் அதான கண்டுபிடிச்சிருவோம் நானுமே சொல்லிருவேன் இங் அதுமே இங்கன குள்ள சொல்லவும் செஞ்சுருவாங்க என்டெல்லாம்